யோ வணக்கம் சகோ அப்புறோ நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங்க வீட்ல எல்லாரூ அம்மா அப்பா எல்லாரூ நல்லாருக்காங்களா
துமே நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ இங்க எல்லாருமே நல்லாருக்காங்கங்க
என்ன சாப்ட்டீங்க ம்
நைட்டுக்கு நா தோசையூ தேங்கா சட்னியூ சாப்டேங்க நீங்க என்னங்க சாப்ட்டீங்க
நா இட்லியூ குருமாங்க ஆ ஆமாங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ சகோதரி கேக்குது